அ கால் பேசிட்டீங்களா
ம் பேசிடன்க்கா
ம்ச் ஓகே ஓகே சிஸ்டர் அப்புறோ ஈவினிங் டீ எல்லா குடிச்சாச்சா ஸ் ஸ்நாக்ஸ் பண்ணீங்களா ஏதாவது
ஸ்நாக்ஸ் மட்டு பண்ணல
அ
டீய மட்டும் போட்டு இப்பதா குடிச்சோ நீங்கஸ்
ஆ பண்ணோம்ப்பா இன்னியே எப்படி உங்களுக்கு என்ன டீயா இல்ல காபி ஏதாவது அந்த மேரி பிரியர்கள் யாராவது இருக்காங்களா
டீ டீ மட்டுந்தா போட்டோ டீ இன்னிக்கு ஸ்நாக்ஸ் எப்போமே பண்ணுவோ ஆனா இன்னிக்கு பண்ணல பிஸ்கெட்ஸ் இருந்துச்சு இங்க வீட்ல குட்டி பயணம் பிஸ்கெட்டே நா எடுத்துக்கிற ஸ்நாக்ஸ் வேண்டான் சொல்லிட்டா ரெகுலரா டீயும் போட மாட்டோ காஃ பி டீ ரெண்டுமே மாத்தி மாத்திதா
ஓகே ஓகே ம் நா இன்னிக்கு ஸ்நாக்ஸ் வந்து வட வட பண்ணோ
ம் என்ன வடக்கா
ஆ உழுத்த வட
ஓ உழுத்த வட பண்ணேன் ம்ம்
அது ஏதோ மா இட்லி மாவுக்கு போட்டுருந்தோமா
ம் ம்
ஆ உளுந்து ஊற வச்சு வச்சிருந்தோ நல்லா அத அப்டியே அரைக்
வெச்சுருந்தீங்களா ஆ
ஆ அதுல தனியா ஊற வச்சிருந்தோ இட்லிக்கு தனியா போடும்ப சேத் த்தே அரச்சுக்குறது
ம் ஏன்னா நறையப் பேரு உளுந்துல அந்த வெந்தயம் போட்டு ஊற வெக் குறாங்களா அது குளிர்ச்சிக்காக அதா இல்ல அதுலதா வடை கீ எடுத்தீங்ளோ வெந்தயம் போட்ருக்கீங்களே அதா தனியா ஊற வச்சீங்களானு
இல்ல இல்ல இல்ல சிஸ்டர் ஃபர்ஸ்ட் நா வந்து இது க்கு தனியா வடைக்கு தனியா அது இட்லி அரைக்கும் போதெல்லா அந்த வடைக்கு கொஞ்சே உளுத்த வடைக்கு கொஞ்சே ஊறப்போட்டுறது ஏன்னா மிக்சியில அடிச்சி ஆமா ஏன்னா போட் டோம்னா கொஞ்சோ ஹார்டா இருக்கிற மாரி இருக்குமா
ம் ம் ம்
கிரைண்டர்ல அரைக்கும்போது கொஞ்சோ நல்லா உபரியா இருக் கும் கொஞ்சே நல்ல ம் இருக்குல்ல சாப்டாவும் இருக்குல்ல அ நம்ப கிரைண்டர் எடு த்து எப்போதுமே எடுத்து எடுத்து செஞ்சிட்டு இருக்க முடியாதுல வடை
ம் ஆமா ஏன்னா வடை க்கின்னும் போது நம்ம கொஞ்சே தா யூஸ் பண்ணுவோ ம் வீட்லே அரைச்சுருவீங்களா சிஸ்டர் நீங்க மாவு
ஆ ஆமா வீட்லயே அரைச்சிடறது
நாங்க ஊற சேரி கடையில தா குடுத்து அரைச்சிட்டு வந்துருவோ ஆமா ஆமா நா வீட்ல அரை க்கிறது இல்ல ம் ம் அப்றோ வட சுட்டுட்டீங்களா
ஆ முறுக்கு சுட்டாச்சி
ம் ம் கொழந்தைங்கலா சாப்டுவாங்களா விரும்பி
ஆ அவங்க வடனாலே எல்லாமே சாப்டுவாங்க வட ஐட்டம் ஐட்டம்லாம் எல்லா
நீங்க எப்டி செய்வீங்க அது
எ அ எனது
வடை ஏன் வடை தான் கேக் கிறேன் ஏன்னா